ஹலோ ஓ
சொல்ற தம்பள என்ன ஆச்சி
என்ன பன்னிக்கிர
இப்ப தா நா சாப்பிட்டே நீ கால் வந்து யாரும் பாத்தே
ம்
சேரி அத வுடு உங்க வீட்டு்ல டிவி வாங்கனீங்களா அது எவ்ளோ
டிவியா
ஆஹ்
ஆறுவதாயிரம் ரூபா
இல்ல அதோட ஒரு கம்மி பிரேஸ்சு
ரேட் கம்மியாவ ஆஹ
ஆஹ்
இருகுண்டா
கம்பெனி என்ன நேம்னா உங்க டிவி
எங்களது வந்து ஆண்ட்ராய்ட் டிவியா
ஆண்ட்ராய்டு தா அந்த பிராண்டு சாம்சன் அது என்னு கேக்குறே
சம்சங் தான்
ஆஹ் சேரி எத்துனு இச்சு
எத்தினு இச்சா ஃபிப்டி டூ
இல்ல அது இல்ல என் வீட்டுல டிவி ஓடஞ்சிச்சுடா வாங்கனா வாங்க மாட்டேதாட எங்க அப்பாப்பாருடா டிவி வீடே ஓரு மாரி இருக்குடா அவ சொன்ன வீடு டா
ம் ம்
அத பாத்தேங்கனா வீடே பெயிட்டு அடிக்க மாட்டேகிற எங்க அப்பா
ம்
சேரி சாப்பட்டியா
உகு இனிமேல தா சாப்பட்ணு
சேரி நாளைக்கு சண்டே தானே நாளைக்கு தாபா போலாமா
தாபாவா
ஆஹ்
போ
அஹ் பேமெண்ட் எவ்வளோ ஆஹ நீ சொல்லு எவ்வளவு எத்துனு வரலா
நான் ஒரு நூத்தி ஐம்பது ரூபா எத்தன்னு வறே
நான் ஒன்னு விமலு வருவா கூப்பிட்டுக்கலாம்
ஆஹ் ஆஹ்
ஆஹ ஆ பைக்கு ஒரு ஐம்பது ரூவா பெட்ரோல் போடணு நூத்தண ஐம்பது சரி அது வுடு பேமெண்ட் அப்புரமா பாத்துக்கலா விமல் ஏதோ ஒரு பைக் எடு ஆஹ் அது எதுவுமே சொல்லாத ட்ரீட்டு வைக்கலா அவே நாள் நாளாச்சு
ஆஹ் ஆமாடா பாத்தே பாத்தே
ஆஹ் என்னாலான ஆச்சி எவ்வளவா அந்த ஆஹ பேச பேசனானா இல்லயா பேசனானா இல்லய அவா
ஆ ஹ ட்ரீட்டே வெக்கல
ஆ என் டவ்ல் தான எட்த்தா
ஆமா ஆமா
ஆ
செம ஸ்பீடு போயிங்கறா
ஆ உன்னாண்ட பேசுனான இல்லையா
ஆ ஹ பேசலையே
அந்த இது ப என்னாலு பாக்க முட்ல்ல டா அவன
அ
மொட்ட வேற அட்ச்சுட்டானா
மொட்ட அட்ச்சுட்டானா
ஹா
எந்த ஊருல
கோயில்ல அட்ச்ச கோயில்லதா அட்ச்சுருப்பா வேற எங்க அடிப்பா
ம்
ம் இது நீ பைக் ரெடி பண்றன்னியே என்ன ஆச்சு அது
பைக்கா
ஆ
ஏ ஆமாடா அது டேங்க்கு உன்னு ஓட்டையா இருக்குடா வண்டிலா ஸ்டார்ட் ஆயிடுச்சு
தல ஆமா தல நா இங்க இதுவ்ல பாத்துருந்தல்ல கூட்டுரோட்ல மெக்கானிக்கல்ல உனக்கு போட்டோ எட்த்து அமிச்சே பாத்தியா இல்லியா நீ
ஆ பாத்தே
ஆ
போன்னே அது எத்தன் நாளு
ஆ நா எவ்ளோ அதுனாச்சு டேங்க்கு புதுசு மாத்த போறியா எப்
வண்டி ரெடி பண்ட்டாச்சுரா டேங்கு மட்டு இப்ப ஓட்டையா இருக்கு அதா நா பண்ணு தெர்ல
ஆ சரி இன்னா எ என் காலேஜ் வேற ஓப்பன்றா ட்ரெஸ்ஸு வேற எடுக்கணு எங்க எடுக்கலா என்னா ஒரு இது சொல்லே
ட்ரெஸ்ஸா
ம் எங்க எடுக்குர்தினே தெர்லடா
ஷெரிஃப்ல எத்துக்கலாமா
அது எத்தின் செட் எட்தா கர்ட்டா இருக்கு கொஞ்சோ சொல்லுங் நீ
செட்டா
ஆ
நீ எவ்ளோ காசு வச்சிட்டுருக்கியோ அதுக்கேத்த மார்தா
சரி அப்டியே சதீஃப் ட்ரெஸ் எடுத்துக்குனு
ம்
ஆ சரீஃப் ட்ரெஸ் எத்துன்னா அப்டியே ஒரு பத்து இல்லனா அப்டி
தாவா போலான்யே
தாபா அது சண்டே தானே இன்னுருக்கு காலேஜ் ஓப்பனே
ஆ ஆ அப்ப நாளைக்கு தா போவா
நாளைக்கி தாபா கன்ஃபாமு
ஆ
விம்மல் நீ நானு மூணு பேரு ஒன் ஃபிப் டி ஒன்பிஃப்டி ஒன்பிஃப்டி
ஆ ஆ
ஆ அது பைக் அம்பதா பெட்ரோல் போட்டுக்லா அது
அ பெட்ரோல் விமல் போட்டுப்பா
ஆ
அவ பைக் வேற வாங்கிருக்கால
ஆ பைக்கு ஆமா அவனே இல்லா ஓ எல்லா நா ஒரு ஐடியா சொல்றே நம்ப எதோ சும்மா போயிட் ட்டு அவனே ட்ரீட் வைக்க சொல்லிலாமா மத்தோ
ஆ ஆமாடா அதான் சொல்லாணுந்த
நம்பொறுறூ நம்புள்தாண்டா வேஸ்ட்டு பக்கத்தூர்லா திருவிழா பண்றாங்களா நம்ப ஊர் பன்னவே மாட்றாங்கடா
கோயிலு கட்டினு இருக்காங்கள்ள
அது எப்படா கட்டி முடிக்கிற்து நம்மதா தல கேக்கணு
ம்கூம் அது பண்ண மாட்றாங்க
எப்பதா முடியுன்னு தெர்ல வெறுப்பாருகுது
ஏ தாபா வேநாடா
ஆ
எம் கே ஓட்டல் போயில்லா
ஆ செரி எம் கே ஓட்டல் அது தா என்னா சாப்பல்லா
எம் கே ஓட்டல்ல
ம்
புரோட்டா சாப்புல்லா
உனுக்கு தெரிஞ்ச கட வேற என்னா டிஸ்கவுண்ட் எத்ன்னா பண்ணுவாங்களா
டே நம்ப ஏண்டா காசு குடுக்க போறோ விமல் தான குடுக்க போறா ட்ரீட்டு வக்க போறா
இல்ல தல டிஸ்கவுண்ட் பண்ணா கூடோ எதுவு நம்ளுக்கு ஒரு இதுவா இருக்குல்ல
ம்
ம்
ஏய் இ மகேந்திரன் இட்னு போலாண்டா
செரி நம்ப ஒரு வாட்டி ஆஸ்பாட் போனோ நாபகோ இருக்கா
ஆ
வெற்ப்படா அத்னாலதா அந்த கட இப்ப எதோ நியூ ப்ரான்ச் ஓபன் பண்ணிகிறாங்களாமே ஆமாவா
ஏ ஆமாடா திருவள்ளுர்ல
ஆ அது
அதுல ட்ரெஸ் எத்துக்கோ
சே அங்க போலாம்மா
ம்
இல்ன்னா ஆவுடி ஜூடியோ அது மாரி எங்னா போயில்லாமா
ம் எங்க சொல்றியோ அங்க போலா
ம் ம் செரி உ பேடே உ பேடே எப்போ
ஜூலை
ஜூலை டேட்
தேட்டி ஒன்
ட்ரீட் என்ன நடக்குமா
வா
ஹா செரிப் போலா போலா செரி என்ன ஏதோ மூவி சொன்னியே என்னாச்சு
துரந்தர் பட பாத்தியா
ம் ஹு நா பிளாஸ்ட்டு தா தல பாத்தே பிளாஸ்ட்டு வந் தல பாத்தே ஆ அது நல்லாருக்கு பிளாஸ்ட்டு வேண நீ பாரா
பாத்துட்ட
ஆ பாத்துட்டியா
ம்
ஆ எப்டி இருந்தது படோ
ஃபுல்லா காராத்தேடா பா
ஆ ஆ ஆமா தல்ல அ மூணு பேரு எப்டிதா நம்முளு போலாமான் பாரே கிளாஸு ஆ
கராத்தே வா
ஆ
வீட்லயே அதா சொல்றாங்க போன்ட்டு
அ இல்ல தல நம்ப என் என் நா நா என்னா பிளான்னா ஜிம்மு போற மேரி பிளான்ல இந்தே
ம் ம்
ஜிம்மு போய் ஒடம்பென்ன ஃபிட்னஸ் ஆ பாடி தான ஃபிட்னஸ் ஆவ போது
ஆ ஆ
ஆ அதென்னத்துக்கு நம்போ கராத்தே போனம்னா அ ஃபைட்டு கத்துகுன மாரி இருக்கு ஆ பாடியு கொஞ்சோ இதுவா இருக்குன்ட்டு அது போலான்னு ஒரு பிளான்ல இருக்குறே அ நீனூ வரையா
போம்போது சொல்லு வரே
ஆ செரி கன்ஃபாம் போலா
ஆ
நீ இப்ப எங்க இருக்குற
நானா வீட்லதா இருக்கற
நா ஏசி போட்டு ஜல்லுனு ஜில்லுனு பட்த்துனுக்கறே
எங்க வீட்ல எங்கடா ஏசிக்கிது
ஏ இல்ல ரே இருக்கு என்னா
இல்லடா
ஆ செரி
ஆ செரி போ போலாட்ட கராத்தே கிளாசு
போலாமா
ஆ
அல அப்டியே எங் மாமா கோயம்பேடு பூ மார்க்கெட்டு கூப்ட்டது
ம்
அது போய்ட்டு அப்டியே சென்னை போய்ட்டு சுத்தி பாத்துன்னு
ஆ
நா ஒரு நாளு எப்போ உனக்கு ஃப்ரீ
நாளைக் கூட்தா போலா
நாளைக்கி ஆஹா நாளைக்கி தாபா போணும் நாளைக் கன்ஃபாம் தாபா அட்த்த நாளு அ அடுத்த நாளு இப்போ அ அட்த்த ஞாயித்திகெழம போய்ட்லாமானு பாரு அதுக்கடுத்த ஞாயித்திக்கெழம ஆ
விமல் எப்போ வரான் கேளு போயிட்லா
விமல்லா எப்போ அவ ஃப்ரீதான்டா அவ நீ சொல்லு
ம் நா எப்பவுமே ஃப்ரீதா
நீ கூட ஃப்ரீதானா எப்பமே
ம்
செரீ ம் என்னா ஏதோ நோட்டு எதோ கேட்ட என்னா நோட்டு
மேக்ஸ் நோட்ரா
நா
இன்கம்ப்ளீட்டு
டே இம்கம்ப்ளீட் தான்டா என்னடா கேக்க போறாங்க விட்றா அதெல்லாய் அது கூடாவாடா எழுதினுருப்ப
மேக்ஸ் சாரு கேக்கறாருறா
டேய் அது ஆலா அதுல்லா எதுவுல்ல என்னாது
கிரில்லு
உம் கிரில்லு கிரில்லு செய்யத்துக்கு நம்ளே கட்ல போனம்னா அந்த காசு அப்டியே சாப்ட்டுலால்ல கிரில்லு நம்ப செய்ர்து எப்டி வருமோ டேஸ்ட்டு
செஞ்சி பாக்கலால எப்டி வருனு
சரி செஞ்சிப் பாக்கலா
ஆ
ம் ம் அது எவ்வளோ ஆகு என்னா நாளைக்கீ நாளைக்கி மார்னிங் காலைலியே ஒரு மத்தியானோ அதுமாரி செய்யலாமா
ம்
நாளிக்கு நைட்டு தாபா போயிட்லா
ம்
நாளிக்கி ஆஃப்ட்ர்நூன் ஆ க்ரில்லு அந்த மேரி செஞ்சிர்லா
ஆ சேரி செஞ்சு பாக்கலா எப்டி வர்துன்னு
ஆ செரி பாக்கலா
ஆ
டேஸ்ட்டு யாரு மாஸ்ட்ரு கிரில்லு செய்
மாஸ்டரா மகேந்திரனு மாஸ்டராச்சே எல்லா
டேய் அவருல்லா செய்ய மாட்டாருடா டேய்
சேரி நா போய் சாப்புணூண்டா பாய் டா
டேய் இரா கொஞ்ச நேரோ ஹலோ ஹலோ டேய் இரா கொஞ்சநேரோ இருரா போர் அடிக்கிதுடா வீட்ல அதா டி வி வாங்கிட்டாங்கனா
சேரி நா வீட்டுக் போன் ச வீட்டுக் போகனுன்டா டைமாகுது
சரி பா ஆ சரி பாய்
ம்
ஆ சேரி பாய்
போய்ட்டு இன்கம்ப்ளீட் எழுதனு பாய் டா
ஆ சேரி அப்மா கால் பண்ற ஆ சேரி பாய் ஆ
பாய் பாய்
பேச தெரில்ல சொல்லு ஐயயோ கன்டென்ட் இல்லாம போட்ட